நஹ ஜரமா ஜரமா
கோல்டு கோல்டு ஆஹ
தாய தேச்சியா பயலாம் எதனா தேச்சியா
ரசம் சாப்பாடு சாப்பிட்டான் நல்லா இருக்கும் தோந்து
வயிலந்தயாச்சும் கேட்டேன்
இல்ல இல்ல
மாத்திர போட்டியா
உஉஹ் எது இல்லடா
உஹம் அப்படல்லாம் உடம்புல்ல சாப்பிட்டு தைய்லந்து தேய்ச்சுிக்கன்னு அமக்கங்க நைய்ட்டு இப்பதான் ஆஹ் நாளைக்கு சரியாகும்
அட
எந்த வீட்ல
அப்படின்றியா வேலை இருக்கும் கனிக்கு போனோ மாடலாங்குது
மாடுலங்குதான்
உம் உம்
அதெல்லாம் ஒரு வேல அடி
டி அத செஞ்சு பாத்தா தெரியும் உனக்கு அது தட்டி விடாதே
உம் அது மட்டும்தான் நான் போய் அந்த மாடு மேயுமா
மே கூட தண்ணி மட்டும் வச்சிட்டு வந்துரனும்
ஓ அதுக்கசமே தண்ணில்லாம் இப்படி அங்க தண்ணி வருமா கைஞாண்டா ஹலோ நீங்க இந்த கோணுமா
உம்
டே விட்டு விட்டு கேட்குதடா நீ பேசுறது
டே நீ பேசறதை விட்டு விட்டு கேட்குது வெளிய வந்து பேசுடா
பேசினைக்கன் தனியா
செரு உடு மச்சி மறுபடி ஸ்கூல் படிப் பொலகுதுராா
ஓ இப்ப ஸ்கூல் அண்ட வரியா
உம்
எனக்குந்தான் அப்படி இருக்குதுடா பண்றது திருப்பி போய் படிங்
ஆஹ் இப்ப வந்து நம்ம ஜூன் ஏரிய முடிச்சுட்டு வந்துட்ட நாங்க ஸ்கூல்ல
பொம்பளேங்களா ஜாலியா இருகாங்கடா வாய்க்கடா அவங்களக்கு
என்ன பண்றது நம்மதான் எல்லாத்துலயே மாட்டுறோம் தொக்கா
கிரி தெரியும்ல எங்க ஊரு பையன் அவன் வந்து ஸ்கூலுக்கு டாடூ போட்டு போயிருக்குறான் பா
உம் உம்
அதா நாங்க டூர் போனோல
ஆமா
அவன் வந்து அங்க வந்து டாட்டூ போடான் ஐநூறு ரூபா குத்து கைதாண்ட அதலப்ஸ் மரி ஓட்ட ஆ டேட்டு
ஆஹ்
அது தெரில லிப்ஸ் மாரி எப்டி இருக்கு டாட்டூனு
ஆமாமா
கைதாண்ட போட்னு போட்னு வந்தா
உம் உம்
அது அபடியே ஸ்கூலுகு போயிருகா கெமிஸ்டி மிஸ் பச் ஃபர்ஸ்டு பாத்துக்குது அப்டி சைடுல இருந்து அப்டியே லைட்டா பாத்துக்குது ஏதோ அடி அடி பட்டுக்குதுப்பதுன்னு சொல்லி வுட்டுக்குது
உம்
அபுறமா இங்லீஷ் மிஸ் பாத்துடுகுது நீ எபுனா போ அபடினு போயிட்டு இருகுது
உம் உம்
சார் பாத்துக்கறார் கீழ
ஆஹ்
அவரு பாத்ட் க்கு இங்லீஷ் மே இங்கலீஷ் மேம் பாத்துட்டு ஆஹ் மேம் உங்க ஸ்டுடண்ட்ஸ் இப்ப இப்டி இருக்காங்க அப்பிடினு கே கேட்டுகிறாரு அவரு அவ்லாம் பட்னி அந்த மிஸ் வ அவ்வளோதான் டென்ஷனாச்சு பொல்து எ ஸ்டுடன்சா ஐயோயோ டீசி குடுத்துருங்க சார் இவன டீசி குடுத்துங்க சார் அப்டி பட்ட ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு வேணாம் அப்டி சொல்லதான் ஆனா
ஆ
அப்டிப்பட் ஸ்டூடெண்டே வேனா எனக்கு இப்பே டீசி குடுத்துருங்க
சொல்றா ஹ
அவ்ளதான் அவன அப்றம் முடி வெட்டணவான்னு சொல்ட்டு அச்சு அமிச்சுக்கிறாங்கோ
உம் அஷ்டாங்ல்லா
ஆஹ் என்னன்னா அழியாகன்னா பண்ணிருப்பாங்கோ டேட்டு குத்திட்டு வந்தா
அவ இஷ்டண்டா அது குத்ரது குத்தாதும்
டேய் செரி அப்ப எ எபடி வேணா குத்திட்டு வந்துகலாமா ஸ்கூலு டேட்டுலா
அவனு புச்சுந்தாள் குத்திக்கவேண்டிதா
குத்த கூடாதுடா
தப்புன்றியா
ஆஹ் தெரல குத்திகலாம்
உம்
அவன் விருப்பதா இருந்தாலு கேபாங்களா ஸ்கூல்ன்றதால ஸ்கூல்னா இப்டிதானு இருகுதுல
ஆஹ் ஆஹ்
ஆனா அது அதுக் கோசம் அவன் கேக்றதுகுலா ரைட்ஸ் கிடையாது ஸ்கூல்ல
உம் உம்
அப்பறம் முடி வெட்டலாம் சொல்லிட்டு அனுப்புச்சிக்கிறாங்க இவனு வீட்டுக்கு வந்துட்டுக்கறான் வீட்டுல எல்லா சரியான திட்டி திட்டிட்டு இருந்தா அவன
ஆஹ்
உம் நா உனக்கு காலேஜ் எல்லாம் எப்டி பசங்க செட் ஆயிட்டாங்களா
இல்லடா
நா உங்களுக்கோரு கேங்னா எத்தன பேரு உங்க கேங்ல எத்தன பேரு கரக் டா
கட்ட கலம் வந்து நாலு அஞ்சு பேர்ரா
அஞ்சு பேருமே உன் கிளாஸ் தானா
உம் உம்
அஞ்சு பேரும் ஒரு கேங்கு ஒரு பெஞ்சல இருப்பீங்களா கரெட்டா அஞ்சு பேரா
டேய் எங்க பெஞ்சு ஏ டிஃப்ரெண்டா இருக்குடா ரெண்டு பேர் தான் உக்கார மாரி இருக்கும்
ஒரு பெஞ்ல ரெண்டே ரெண்டு பேரா
உம் அந்த மாரிதான் உட்கார முடியும்
ஓஹோ நானா அப்ப எப்புறா ஓரு பெஞ்ச்ல ரெண்டே ரெண்டு பேர்னா
நிறைய பெஞ்ச் இருக்கும்டா ஒரு முப்பது பெஞ்ச் இருக்கும் கிளாஸ்லயே முப்பதா சாரி இருவதஞ்சு இருக்கு
இருபதஞ்சு பெஞ்சா
உம் உம்
ஆஹ் எத்தன பேரு உன் கிளாஸ்ல
இருவத்தி ஏழு பேரு
இருபத்த எழுபேரா
உம் உம்
உம் உம் எப்டி சின் சின்னதா இருக்கும்ல அப்போ பெஞ்
ஆமா சின் கிளாசு பெருசா இருக்க பெஞ்சு சின் சின்தா இரு இருக்கும் ரெண்டு பேரு உக்காரா மாரிதான் இருக்கும் பெஞ் இல்ல அது வந்து கட்டுலே செஞ்சிருபாங்க அந்த ரைடிங் டேபிளு சிட்டிங் டேபிளு அட்டாச் பண்ண மாரி இருக்கு
ஆஹ்ஹா பரவாயில்லயா நல்லா இருக்கும் காலேஜ்ல்லாம் நல்லா இருக்குதுல்ல செட் ஆயிச்சா ஹலோ ஹலோ
இல்லல்
உனக்கு கேக்குதா ஆஹ் சொல்லு
காலேஜ்லே புடிக்கல
ஏன் என்ன குற என்ன இதுக்கு இதுதான் குற அப்படின்னு சொல்லன் எதனா
என்ன குறனா ஆஹ் குரான ஸ்ட்ரிக்ட்டாகீது
ஸ்ட்ரிக்ட்டாகீதா
ஆ ஹ
அப்படி தான் டா செட் ஆகுது ஒனக்கு காலேஜ்ல
செட்டாக்குதுரா காலேஜ்
என்னான் என்ன பண்ற சிட்டா இருக்கண்ணா எப்படி இருக்கணும் உன காலேஜி
ஃபிரியாருக்கணும் ஸ்கூல்ல இருந்தோல்ல
ஸ்கூல்ல எப்படி இருந்தோம் செரி என்னடா டேய் ஏன் எந்த எந்த விஷயத்துல உன்னா செட்டாக்குறாங்க உங்க காலேஜ் சொல்
ட்ரெஸ்ஸிங் க்கு அப்புறம் வந்து ஆர்கட்டு
ஆர்க்கெட்டா
உம் உம்
அதிகமா முடியவச்சுந்தா
அஹ் ஆஹ் நெறைய முடிவ வச்சுன்னரு இருக்ககூட தான்
ஆஹ் செரி அப்புறம்
அப்புறம் வந்து து உ அவ்ளோ தான்
ஒரு ரெண்டு பொத்துக்குடிய உன்னால காலேஜ்லாம்
அப்புறம் படிக்கமல்ல நம்பளால
அது அதுவும் தனிப்பட்ட விஷயம் அது அது ஒ தனிப்பட்ட விஷயம் அது முன்னாவது படிக்கும்போது இன்னவேனளும் வாங்கின பண்ணா
அவங்கதான் சொல்லிதரனு நான் அவங்கள தான ஃபீஸ் கட்டுறோம்
ஓ நீதான் டவுட்ல கேக்கனு
அதல்லா கேட்பே நான் எனக்கு புரியாதது
புரியிற மாதிரி சொல்ல சொல்லு
ஒரு வாட்டி ரெண்டு தடவ தான் சொல்லுவாங்க அஞ்சுவாட்டி கேட்ட
உம் அப்ப ரம்யா கிட்ட கேலு
ரம்யா கிட்ட பேசுரது இல்ல
பேசது இல்லையா செரி அப்போ அது நம்பற அப்புறம் எனக்கு அமுச்சு விடு நான் பேசுறேன்
ஆஹ் அனுச்சு விடுறேன் பேசுறியா பெஸ்டினா பேசலாம் வீட்ல
ஃபஸ்டு ஏதே பேசன ஒரு இன்ஸ்டால தான பேசுன
நானும் ஆஹ் நான் நான் அட்டன் பண்ணல அதேதான் அதேதான் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு
ஆஹ் நீ யார்டையும் இல்ல
அதான் நான் போன் பண்ணல அது எனக்கு போன் பண்ணிச்சு
ஆஹ்ஹ் அதான் நீ அ ன் பனியல்லயா இன்ன சொல்ச்சி
அதுல்லாம் கும்பலா உட்கா இருந்ததுங்க கும்பலா உட்காந்தாங்க கும்பலா உட்காபேல இருந்தாங்க போல அத்தனை ம உ ஹாலே நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டாங்க அதல்லாம் சொன்னேன் என்ன கழுதுனு சொன்னாங்க நால நான் கழுத கேட்டாங்க அதா சொன்னேன் ஒர சரா சொல்லுமா இல்ல இப்பற ஹலோ
ஆஹ்
என்னா காலேஜனு கேட்டாங்க அதெல்லாம் சொன்னேன்
ஆஹம்
அப்புறம் அப்புறம் ஏதோ சொல்லிச்சு நான் வரமாட்டேனு நீங்க
அப்புறம்தான் சொல்லச்சு
ஆஹ்ப்போ ச நான் அப்புறம் பண்றன் அப்படின்னு வச்சிட்டு போன
ஆ
அது அப்புற மா பேசினுக்கும் போதே பதல இருக்க பொண்ணதா சொல்லிங்க இருக்குது ரெக்க
என்ன சொல்லியிருந்தது அப்படிய
ஆஹ் ஆஹ்க்க போன்ன ரெக்காட் போடல்லாம் சொல்லியிருந்தது
ஆஹ்
என்க்கத தெரியும்
அடேங்கப்பா
லவ் தான பண்ண அந்த பொண்ணா
உம் உம்
உம் யாரையா லவ் பண்ற
செரி நான் அப்புறம் பண்ணிட்டா
உம் செரி செரி
அப்ற சொல்றேன் நானே உம்
கட் பண்றா